ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க கால் பண்ணிருந்தீங்களா அன்னைக்கு
ஆமாங்க கால் பண்ணியிருந்தே நீங்க ரொம்ப பிஸியா இருக்கு ங்களோ
ஆமா அதான் வெளிய அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் அப்புறோ நைட்டு பத்து மணியாயிடுச்சு வர்றக்கு ஓகே அதுக்கப்புறோ பண்ணா நீங்க தூங்கிருவீங்களேன்னு சொல்லிட்டுதான் பண்ணலை ஆ
செரிங்க செரிங்க ஆமாங்க ஆமாங்க உம் நாங்க
வச்சுட்டே இருந்தே
செரி செரி செரிங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களா
ஆ இல்ல தண்ணி பிரச்சனை எல்லாம் எப்படி போது அங்க
தண்ணி பிரச்சனை ஆமா இப்ப இந்த வெயில் காலத்துல கொஞ்சு தண்ணி பிரச்சனை இருக்குதுதா நாங்க வேற இப்ப இருக்கறது அடுக்குமாடியா ஏழு வீடு இருக்கு ஏழு வீட்டுக்கு தண்ணிப் கொஞ்சு வந்து ஆ கஷ்டமாதா இருக்குங்க
ஆ அதேதா அதே பிரச்சனை தா இங்கேயு இங்கேயு இப்போ நம்ம இருக்கிற எடத்துல பத்து மாடி இருக்கு அது எதோ போர் தா போட்டிருக்காங்க இத்தனை வீடு இருக்கும் போது அது முதலே நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும்ல இப்போ இந்த மாரி பண்ணிட்டு தண்ணி க்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு நம்ம கீழே இருந்து எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு ஆமா லாரியில வாங்கி ஊத்துறாங்க இருந்தாலு நமக்கு கஷ்ட கஷ்டமா தா இருக்கு பத்த மாட்டேங்குது இப்போ தனி வீடா இருந்தா நமக்கு இந்த பிரச்சனைையெல்லா இல்லைல
ஆமாங்க ஆமாங்க தனி வீடா இருந்த எப்படியு தண்ணி நம்ம பயன்படுத்துறது தானே நம்ம தேவைக்கு பயன்படுத்துவோ எல்லாரு இருக்கும் பொழுது எல்லாரு அதே மாதிரி நெனைக்க மாட்டாங்க அப்புறோ இப்ப வேற சம்மர் லீவு விட்டாங்க எப்படியு வீட்டுக்கு நறைய பேர் விருந்தாளிங்க வ ராங்க சோ இன்னுமே நெறைய தண்ணி வந்து செலவாகுது
அதேதா ம்
உம் உம்
போர் இருக்கா இல்ல வெறு இந்த இந்த தண்ணி
ஆ போர் இருக்குதுங்க போர் இருக்குது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அப்படியே ஏன்னா இப்ப ரெண்டு வீட்டு்ல வந்து யாரு இல்லைங்க அவங்க லீவ் விட்டதுனால கிளம்பிட்டாங்க ஊருக்கு அதனால இப்ப அஞ்சு வீட்டுக்கு போதுமானதா இருக்கு இப்ப எல்லாரு வந்துட்டாங்க ஸ்கூல் ஆ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மட்டு கொஞ்சு சிரமமா இருக்கு அப்பதா வாங்கி ஊத்துற மாதிரி இருக்குங்க அ பாத்தீங்கன்னா ஆ ஒரு சில இடங்கள்லா மறுசுழற்சி பண்ணி வந்து அதை பயன்படுத்துகிறாங்க ஆனா நம்ம சைட்ல
பாத்ரூம்கெல்லா யூஸ் பண்ணலான்னு நெனைக்கிறே அப்படிதா இங்கேயு பன்றாங்க
ஆமாங்க ஆமாங்க உம்
மறுசுழற்சி பண்றது பாத்ரூம்ல நம்ம யூஸ் பண்றோல்ல அதுக்கெல்லாம் பண்லாம் மத்த படி நமக்கு இப்போ சமையலுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் வேணுமே துவைக்கிறதுக்கு எல்லா த்துக்கு
ஆமா ஆமா ரெண்டு குழாய் போட்டிருக்குறாங்க ஒண்ணு வந்து இந்த தண்ணி ஒண்ணு வந்து அந்த நல்ல தண்ணி வ
ஆஹ் அதுதான் உம் இப்ப நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு மட்டும் தா இந்த பிரச்சன இருக்கா இல்ல அந்த பக்கோ ச தனி வீடு இருக்குல்ல அவுங்களுக்கெல்லாமு இருக்கா பிரச்சன
தனி வீடு இருக்கிறவங்களுக்கு இப்ப அவுங்க எதுவும் சொல்றது இல்லைங்க இந்த மாரி அடுக்குமாடில இருக்கிறவங்கதான் வந்து தண்ணி பத்தல அப்டின்னு சொல்லி வாங்கி ஊத்துறவங்க தான் நெறைய பேர் இருக்கிறாங்க தனி வீடு எல்லாம் தாட்டிக்குதுங்க நம்ம வந்து இப்ப வீடு வாங்கறோம் அப்டின்னா நம்ம வந்து தனி வீடு வாங் ங்கிட்டா நல்லதுங்க அஹ் இந்த மாதிரி அடுக்கு மாடில வாங்குனோம் அப்டின்னா இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா தண்ணி பிரச்சனை வரும் என்ன ஒரு நல்லது அப்டின்னா அடுக்கு மாடில நம்ம பக்கத் துலலாம் ஆள் இருப்பாங்க நமக் கொஞ்சோ பயம் இருக்காது ஆஹ் அப்புறம் விளையாடுறதுக்கெல்லாம் சீக்கிரம் வந்து து குட்டி குட்டி பசங் களாம் இருப்பாங்க விளையாடுவாங்க பழகுவாங்க தனியா இருந்தா அதெல்லாம் வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து செட் ஆக மாட்டாங்க
ஆமா இப்போ இங்க இருக்கிறதுலயும் அப்டிதான் இப்போ பத்து மாடி இருக்கு ஒரு ஒரு மாடிலயும் நாலு வீடுங்க இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க எப்டியு நாப்பது வீட்டுக்கு தண்ணி வேணுல்ல இதுல கீழே வேற ஒரு நீச்சல் குளம் வேற இருக்கு அதுல எப்பவுமே தண்ணியே இருக் து இந்த வெயிலுக்கு எப்பவும் காஞ்சு போயிடுது அப்புறம் எதுக்கு அதுக்கு வேற நம்ம பணம் கட்டிட்டு இருக் கோம் இதெல்லாம் வேணுமான்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாரி அடுக்கு மாடில இருக்கறது நல்லதாகவும் இருக்கு ஏன்னா பிள்ளைங்க கீழ போய் விளையாடுறதுக்கு நல்ல பெரிய இடம் இருக்கு
ஆமாங்க பயப்பட வேண்டியது இல்ல நமக்கு
ஆ ஆமா வெளிய பாதுகாப்பா இடம் ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல பயமே இல்ல ஆனா இப்ப நீங்க வீடு வாங்க குறதா இருந்தா எந்த மாதிரி வாங்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க
வீடு வீடு வாங்கறதாருந்தா தனியா வாங் லாங்க தாங்க யோசிச்சுட்ருக் கோ கொஞ்சோ அவுட்டர்ல போய் தனியா வாங்கிக்கலா
ஆமா ஆமா அதுதா ஆமா மொதல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்கதா ரொம்ப புடிச்சிருக்கு செரி எல்லாரோட ஒன்னா இருக்கலாமே அப்ப இந்த மாதிரி வாங்கணு அடுக்கு மாடின்னு நெனச்சிட்டுருந்தோ இப்போ இந்த தண்ணி பிரச்சனையை பாத்தா கடவுளே எனக்கு காமிச்சு குடுத்தா மாரி இருக்கு இந்த மாதிரி வேண்டான்ட்டு அப்டியே வாங்குனாலு ஒரு ரெண்டு வீட் டு இல்ல நாலு வீடு இருக்குல்ல அந்த மாரி வாங்கனா நமக்கு பிரச்சன இருக்காது நெனைக்கற அப்ப வந்து அ அதுதா அது இப்ப நாங்க இருக்கறது பத்தாவது மாடி அதனால கரண்டெல்லா போச்சுனா கூட வெயிட் பண்ணி லிப்டக்கு வெயிட் பண்ணி தா நம்ம வரணு
ஓ செரி செரி செரிங்க
அந்த மாரி இல்ல தண்ணினா அப்ப தண்ணி எப்டியு கீழேருந்து மேலே தூக்கிட்டு வர மாரி பிரச்சனையேல்லா கெடையாது லாரில வந்து விட்டர்றாங்க வந்துருது து ஆமா இதுல வந்துருது குழாய்ல இருந்தாலு நமக்கு ரொம்ப கஷ்ட் கஷ்டமாருக்கு வெயிலுக்கு வெயில் ஒரு பக்கோ இந்த பத் பத்தாவது மாடில டைரக்டா நமக்கு வருதா வெயிலு நடுவுலருந்தா கொஞ்சோ நல்லாருக்கோ ஆனா மழ காலத்ல ரொம்ப நல்லாருக்கோ ஜாலியாருக்கு
ஆஹ் அப்டிதாருக்கு நாங்களு இப்டிதா மேலதா இருக்கோ ஆஹ் ஆனா நாங்க இருக்குறது ந்து மூணு மாடிதா ரொம்ப உயரோலா இல்ல மூணு மாடி தா அதனால பக்கத்திலேயே பாத்தீங்ன்னா எங்கள க்கு கொஞ்சோ ஃப்ரீ இடமுருக்கு மேலயே மேலயே வந்து காலிய் டமும் இருக்கு அதனால நாங்க கீழே வந்து வெளையாடணுன்னு இல்ல மேலயே வெளயாண்டுக்குவாங்க அவுங்க ஆஹ் அப்டியே சைக்கிள் ஓட்டுருந்தா மட்டு கீழயே வருவாங்க
அதா இப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு பாப்பாக்கு ஒரு இருக்காங்க அப்றோ அந்த இதெல்லா வெளயாட்றதுக்கு ஷட்டில் வெளயாட்றதுக்குனு ஒரு கும்பல் இருக் கு அப்றோ நீச்சல் கொளத்துக்கு போவாங்க அதுக்கு ஒரு கும்பல்ரு க்கு அந்த மாரிலா இருக்கு இங்க இருந்தா இப்ப வெளிய தனியா இருந் தோனா இவ தனியாதா இருக்கனு யாரு இருக்க மாட்டாங்க அது ஒன்னு இருக்கு எல்லாத்தையு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்
சே ஆமாங்க மழ பேயுதுங்ளா அங்க இன்னு வெயிலாவேதா இருக்கா
ஆமா வெயிலில்ல ஒண்ணு மழையே இல்ல நே த்தெலா கூட அந்த பக்கோலா மழ வந்து ச்சுன் சொன்னாங்க இங்க ஒண்ணுமே இல்ல நமக்கு வெயில் கொளுத்துது
ஆமா இப்ப வந்து எங்களுக்கு கொஞ்ச ம் நல்லா காத்தடிக்குதுங்க மழ வ ர்ற மாரிதா இருக்கு நேத்து நைட்டும் பாத்திங்னா மழ பேஞ்சிட்டேதா இருந்துது காலைல வரைக்குமே மழ பேஞ்சிட்டேதா இருந்துது ஆ இன்னைக்கும் மழ பெய்யின்தா எதிர்பாக்குறோ நல்ல கா த்தடிக்குது அதனால மழை எப்டி வரும்னு தெரிலீங்க
அதா உங்க மழைய எங்களுக்கு கொஞ்சோ அனுப்பி விடுங்க
மழ பேஞ்சா கொஞ்சோ நல்லா இருக்குங்க ரொம்ப, ம் ரொம்ப வெயில் வந்து தாங்க முடிலீங்க
அதிகமாதா இருக்கு
ஆமாங்க வருஷா வருஷம் வெயில் அதிகமாயிட்டேதா போவுது நம்மளு இதேதா சொல்லிட்ருக்கோ எப்ப மாறுன்னுதா தெரியலீங்க
ஆ ஆமா வெயில் காலத்துல இப்ப அந்த எளநி நொங்கெல்லா கெடைக்குதா நல்லா உங்களுக்கு அங்க
நொங்கு இல்லிங்க நொங்கு வந்து நாங்க இப்ப இன்னு காசு குடுத்து வாங்கற நெலமைலதா இருக்குகோ இன்னு கொஞ்ச நாள் ஆச்சுனா அதுவு கெடைக்காது போல அங்க உங்களுக்கு நொங்கு கெடைக்குதுங்ளா
இல்ல இங்க கடைல நம்ம வீட்டு பக்கத்திலயே ரோட்ல வச்சு விப்பாங்க அது வாங்கிட்டு வந்து சாப்புடுவோ எளநியு கொஞ்சோ அடிக்கடி வாங்குறோ ஏன்னா இப்ப வெயில் காலத்துல இதெல்லாதா நம்ப குடிக்க வேண்டியதா இருக்கு கரும்பு சாரெல்லா வாங்கணுன்னா அது ரொம்ப சூடுதா அதனால அதுவு இந்த வெயில் காலத்துல நல்லதில்ல சரி எளநி கிருணி பழ நல்லா கெடை கிது ம்
கரும்பு சாறு சு ஆ கரும்பு சாறு சூடுதா த்னாலதா நாங்க வாங்கி குடுக்கறதே இல்ல இளநி வாங்குவோ ஒ நொங்கு வாங் குடுப்போ
ஆமா தர்பூஸு நல்லா கெடைக்குது இப் கொள்ள நல்
ஆ தர்பூஸ்ணி நெறைய கெடைக்கு ஆமாங்க அது நாங்க வந்து ஆமாங்க முழு பழத் வாங்கிட்டு வந்துட் டுந்தா அப்றோ ஜூஸ் போட்டு நாங்க ஜூஸ் கூட போட மாட்டோ புஃல்லா அப்டியே கட் பண்ணியே சாப்ட்டுக்குவோ எல்லா
ஆ ஆமா ஆ அத் துதா நாங்க அது பெரிய பழத்த வாங்கிட்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு ம மொதல் நாள் வந்து வெட்டி சாப்டுருவோ அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில வச்சுடுறோல அப்டியே எடுத்து டக்குன்னு ஜூஸ போட்டு வடிகட்டி குடிச்சிர்றது கிர்ணி பழமூ நல்லாருக்கு நாட்டு கிர்ணி கெடைக் இது இப்ப இங்க அது ரொம்ப நல்லாருந்துச்சு அன்னைக்கி வாங்கி போட்டு குடிச்சோ
சேரி செரி செரிங்க ஆ எனக்கு அதுன்னா முலாம்பழத தானே நீங்க சொல்றீங்க
ஆ முலாம்பழ் ழோ அது வந்து நமக்கு நாட்டு பழமூ கெடைக் து இன்னொன்னு அது அது ஒரு மாரி கெடைக்கூல்ல ஆ வெள்ரி பழோ தா நாட்டுப்பழோ இல்ல இன்னொன்னு இங்க வெள்ளையா கெடைக் ஒன்னு அது வந்து நாட்டுப்பழோ கடையாது
ஓ
து நல்லா இனிப்பா இருக்கூ சக் க்ரைய நம்ம போடாம்லே ஜூஸ் போட்டு குடிக்கலா வெயிலுக்கு இத் தெல்லா தா நல்லது ஆ வீட்டுக்குள்ள உக்காந்துருந்தாலே நமக் க்கு ல் நல்லா தெரியுது இன்னூ வெளியே போனா அவ்ளோதா போலருக்கு
ஆமா வெளியே போயிட்டு வந்தா என்னவோ பெரிய வேல செஞ்சுட்டு வந்த மாரி வந்த ஒடனே படுத்து ஒரு மணி நேரம் தூங்கிர்றோ ஆ படுத்தா தூக்கோ வந்துருது அந்தளவுக்கு வெயில் தாங்க முடியிறது இல்லைங்க
அதுதா இந்த வேலைக்கு போயிட்டு வரவங்கல்லா எப்டிதா போறாங்களோ தெரியல பாவோ ம முக்கியமா பெண்கள்ல்லா ஆ ஆண்களாவது இப்போ காரில அதில இதலா போய்ட்டு வந்துராங்க பெண்கள்லா வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறவங்கள்லா எப்பிடி போறாங்கன்னே தெரியல பாவோ
அது உள்ள உள்ள உட்காந்து வேலை செய்யுர கூட பரவாயில்ல வெளியில நின்னு வேலை செய்யறவங்க எல்லா சொல்லவே முடி முடியாதுங்க இப்ப ப உம் வெயில் தாங்க முடியாம இப்ப பாருங்கா நெறைய வயசானவங்க பாத்தீங்கன்னா நறைய பேரு வந்து எறந்து போறாங்க வெயில் தாக்கத்துனால மொதல்லெல்லா நாம்ம ஆ குளிர் பனி தாங்காமதா எறந்துட்டாங்க சொல்லுவோ இப்ப வந்து வெயில் தாங்காம எற க்குர அளவுக்கு ஆயிடுச்சுங்க
ம் அதாவது கட்டடோ வேலையெல்லா செய்யிறாங்க பாருங்க அவங்கல்லா அப்படியே அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இதுவாயிடுறாங்க ம்ச் அதெல்லா நம்ம செய்திகள்ள பாக்கறதுக்கே ரொம்ப கஷ்
கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா ஆமா உம் இந்த வெயில கொறைக்கிறதுக்கு என்ன
டதுக்காக வெளி ஊர்ல இருந்தெல்லா கூட்டிட்டு வராங்க இல்ல ஆமா வெளி மாநிலத்தில இருந்து அதெல்லாமு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கலா வேலைக்கு எல்லா என்ன பண்றது சின்ன சின்ன இடத்தெல்லா கூட அடுக்குமாடி கட்டிடுறாங்க
கட்டிடலாங்க உம் ஏதோ மழை வருதுங்க வெளியே நா போய் துணி காய் போட்டிருக்கே
அப்படியா செரி செரி பாருங்க நீங்க அப்புறோ இன்னொரு நாள் பேசலா
ஆமா நா இன்னொரு நாளு கண்டிப்பா உங்களுக்கு பண் பன்றங்க
ஆ செரிங்க